உனக்கலா வருது இ எனக்கே வரமாடிங்கி
தெரிலியே எனக்கு எனக்கு இப்டிதா அபிக்கு இப்டிதா பண்ணுச்சு ஆனா அபிக்கு நா பண்ணே வந்துடுச்சு கால்
ஏ உ தெரிலயா அபி காச்சி எனக்கு ஃபோன் வச்சு அட்டன் பண்ண முடியல என்னால
ஆ
உனக்கு அப்டிதானே வச்சு அபி ஃபோன் ஆடிச்சா அட்டன் பண்ண முடியாமா தானே
ஆமா அட்டன் பண்ண முடியாம போச்சு என்னால
எனக்கு ஃபோனே நம்பர் போட்டோனே நீங்க ஆல்ரெடி ஃபோன் பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டா மாரி இருது
எனக்கு நீ கால் பண்ணு போதா
ஆ அபிஷே அபிக்கு கால் பண்ண வச்ச இப்டிதா வஞ்சி
அப்போ உனக்கு ரெண்டு காலுமே போயிட்டா
அதுனால மேலே ரெண்டுன்னு வன்ட்டு
அதா அபியோட ஃபோனு போயிட்டு எனக்கு நீ எனக்கு எனக்கு பண்ண முடில அப்ப ரெண்டு கால் ஒனகு போயிட்டா கேக்குறே
ஒருவேல நா முன்னாட்டியா ஒரு மூணுெண்ண முடிச்ச வச்சே தெரியுமா
ஆமா
அப்பே மட்டு பேசனோலா அதுனால அப்டி வருதோ
அப்டிய தா இருக்கு நினைக்கன நீ ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் முடிச்சியா ஃபர்ஸ்டு ஃப்ராஜெக்ட்ட
ஃபர்ஸ்டு ஃப்ராஜக்ட்ல மூணு பேரு தா முடிசே
பேலன்ஸ் ஜோ கார்த்திகா தானே அவுங்க ரெண்டு பேர்டயு பேச முடியாதா உன்னால
எனக்கு இப்ப மறுபடியு புதுசா சீரோ வந்து ஆரம்பச்சிடலா லூசி
அப்டியா அப்போ ம் எனக்கொல்லா அப்டி இல்லையே சிக்ஸ் உனக்கு செல்லு மாத்தனனால அப்டி இருக்கோ அது நீ காத்திட்ட கேட்க வேண்டியது தானே இது என்ன செய்ய அப்டின்னு
அவளுக்கு ஒரு இழவு தெரியாதீங்க அவள போய் நம்பி கடைக்கே
இல்ல அவதா இந்த ப்ராஜெட் நம்ம எல்லாத்துக்கு ரெடியூஸ் பண்ணி வச்சா
வச்சா
சேரி உனக்கு தா போச்சு எனக்கு நீ இப்ப ஒ ஓன்ட நா பேசுறன்னா எனக்கு இத விட ஏழாவது ஆ
எனக்கு அதா நெனைக்கே யாருக்காவது ஒரு முணு ஒரு முணு டாஸ்க் ஒன் டாஸ்க் எயிட் டாஸ்க் உங்க மூணு பேருக்கு அப்டிதா வருன் நெனைக்குற
அப்டியாதா இருக்கு
அடுத்து கார்த்திகாட்ட பேசம் வச்சுதா ஒழுங்காவுனு நைக்குற
சேரி பாத்துட்டு ஜோட்டியு பேசாடிச்சு
பேசணு
நானு எதாச்சு சொல்லுவே அதல்லா இல்லயே கார்த்தி இருப்பானே ம் ஜோ எடுப்பாலே ஜோ எடுப்பா நீ அடுச்சா ஜோ சட்டுனு எடுத்துருவாளே ஆ அய்ய ஜோ ஆ
ஜோதி இருக்கான் கேட்டே வெளிய போய்டா அப்டின் வஸ்ட்டாக
சோ சேட் சேரி விடு விடு அது திருப்தியாய்டு ப்ரு பேச வாழுக கார்த்தி எங்க போறேன்னு சொன்னா ஒன்ட்ட
எங்கயோ ஊருக்கு போறேன்னா
ஓ சேரி நீ எப்ப சாப்ட்டு போன அங்க கம்பெனிக்கு
என்னது
என்னதா அப்போ நீ கேக்கவே இல்ல ஃபோன காதுலயே வக்கல
யாரு
இவிங்க ஃபோன்தா பேசிட்டு இருக்கியா இல்ல ஃபோன வச்சுட்டு வேற எங்கயு பேசிட் இருக்கியால
ஃபோன்தா பேசிட்ருக்கே
ஏ கத்துர
கேக்க மாட்டிக்குங்கல்ல
நா பேசுறதா ஒனக்கு கேக்க மாட்டுக்கு நீ பேசுறது எனக் எக்ஸ்ட்ராவா கேக்கு
கேக் கேக்கு நீ பேச எனக்கு
அ சேர் சேர் இந்த ஹெட்ஃபோன மாட்டிட்டு கத்துவாங்க தெருமா
நாலா அப்டி கத்தலயே
அந்த மாரிதா இப்போ எனக் கேக்கு நீ பேசுறது சேரி என்னால்லா சாப்டீங்க
ஆ
என்னல்லா சாப்டீங்க மதியோ
பிரியாணி பிரியாணி
அச்சி அது மட்டு சாப்ருக்க மாட்டீங்ளா எப்டியு
பிரியாணி சிக்கன்
மதன் ஆல்ரெடி இங்க சாப்ட்டு தான வந்தா மறு
ஆமா அங்க வந்து ஒரு பிரியாணி ஃபுல்லா தின்னது அவன்தா நானு அபிஷேக்கு ஒரு பிரியாணி தின்னோ ஒண்ணா ஒரு பிரியாணி ஃபுல்லா தின்னா
சேர்
போனதுக்கு எனக்கு எறநூறுவா மொட்ட
எம்மா
அபிசேக்கு ஒரு எரநூறுவா மொட்ட மதனுக்கு மட்டு கா மதன்லா மொட்ட அடிக்க மாட்டா மதன் நேக்கான ஆளு இங்க இங்க இங்க அவன்தா வாங்கி குடுத்தானோ
தெர்லயே எனக்கு எனக்கு தெர்ல நா என்னா காசு கொண்டுவர்லயா நா வந்து சாப்டவு இல்லயா பேசாட்டுக்கு உக்காந்து
அங்க வெளிய வந்துகேட்டா எல்லாரு நூர் நூறுவா அனுப்பி உடுங்கங்கா என்ட்டயு அபிஷேக்டயு
எங்க சரவணா கீழ விழ்ந்த
ஆ ஆ
இது எப்ப நடந்துச்சு
நீங்கல்லா போன அப்றோ அபிஷேக்காச்சு ஒரு முழு சம்சாவ தின்னா நா ஒரு ஸ்பூனு எடுத்துட்டு நூறுவா குடுக்கணுமா நானு
குடுக்க மாட்டேன்ட்டியா
நா எதுக் குடுக்கணு
சேரி சேரி
நா சாப்ட்டது ஒரு ஸ்பூன் ஐஸ்கிரீம் தா
ஆ கார்த்தி வாங்கி குடுத்தல்லா அப்போ அது இல்லையா
தெர்ல அவன்தா சொன்னா என்னமோ நூறுவா அனுப்பிடுங்க நா வாங்கி குடுத்தே அப்டின்னா
என்ன கதன் தெர்லயே எனக்கப்போ
அவ அவ ஆள் இருக்கான்னு சொல்லி சீன போடக்கு வாங்கி குடுத்தா அதுக்கு நம்மளா பழியாடு
ஹ நல்லா கலாய்க்காத
எங்க கூட வரச்சுத்த ஒத்த வக்கீலு வெளிய எடுக்க மாட்டா
ஆ
ஆள்கூட வந்தானே சட்டு சட்டுனு எடுத்து செலவு பண்ணிர்க்கா
ஆ அன்னைக்கு வைரமலைிகையு எப்படி உள்ள ஜலம்ண்னு தெரல எனக்கு சாக்காதா இருந்துச்சு மதனா அது அப்படின்ற மாரிருந்துச்சு
அந்த வைர மாளிகைள எதுக்கு ட்ரீட் வச்சா லவ் சக்சஸ் ஆனதான வச்சா
ஆமா ஆமா ஆமா
இன்னைக்கு வந்து போன் வாங்கினதுக்கு அதா அர்ஜென்ட்டா
ஓனர் எதுக்கு வச்சாங்க
போன்ங்கினமா வேம்புது போனு
ஆமா ஆமா
அதுக்கு வச்சன்ட்டா
இனனைங்க
ஆ
ஆ மறுபடியு ஓன்ட கேட்டானா
நா க என்க அபஷே கேட்டா நாற்பதாயிரக்கு போனலா ஐயனா நா அப்பற அவ வாங்கி ஆமா அவன்தா எனக்கு முன்னாடி எறங்குனா அவ வைக்க சொல்லு நா வைக்கிறே அப்பின்னே எ வைர மலை கூட்டு போய் சம்பா அதுக்குதா வச்சண்ட்டா
அதல்லா உத்தி விட்டுருப்பா ம்
ஆ எல்லாத்தையு சேத்தா வச்சாங்கா
ச ச கோகுலு மதனு அன்னைக்கு டீட்டு வச்சதே அதுக்கு தானே
ஆ நானா அதா சொல்றே எனக்கு எல்லா சேரட்டு நாங் கடைசியா வைக்கேங்க
எம்மா ஆ
அவமட்டல்லா சந்தாபும்ச்சம்லா
கரெக்ட்டுதா வாஸ்தவந்தா நீ நியாயமாதா பேசுறன்றவ
நம்மா கரெக்ட்டா
எம்முனே ஓ நியாய தர்மலா எனக்கு தெரியாதா சொல்லு சிரிக்க வைக்கமே இல்லாம சரி
மா இருப்பே
நீ சொல்ல வேண்டியதனே காலேஜ் மட்டி தொறக்கட்டு அதுக்கப்பற பாரு நீ அப்படின்னு சொல்ல வேண்டியதானே
காலேஜ்ஜி
காலேஜ் மட்டு தெறக்கட்டு அதுக்கப்பறோ பாரு அப்படி சொல்ல வேண்டியதுதான
காலேஜ் தொறந்து எண்ணத்துக்கு
என்னில அது எவ்ளோ ப்ளேன் போட்டோ என்னெல்லா ஸ்கெட்ச்சு போட்டோ இப்புடி பேசற இப்ப ஒரு பொறுப்பு இல்லாம
அத ப்ளான் குப்பைல போடு
குப்பைல போடவா நீ கார்த்திகிட்ட நீ பி ஏன்னு சொல்லி வெச்சுக்கற என்ன
அம்மா நீ ஏ பி எ தான
அ சொல்லுவ சொல்லுவ எல் ஆட்டாத வாய ஒடச்சிருவே
ஏன்டே பியா இருக்கமாட்டியா
பியோ லா இருக்க முடியாது அ வந்துட்டா கழவி அப்பல்லா இருக்க முடியாது
நீ தா ஏ பி எ
நீ எஸ்த்தர வெச்சுக்கோ பி எவா இல்ல பிளஸ்ஸிய வச்சுக்கோ
எனக்கு ஃபஸ்ட்டு சுகன்யா பி எ வா இருந்தா அவ செட்ட ஆவ மாட்டாங்கன்ட்டு உன்ன பி எ வா மாத்தியாச்சி
அ வேற
அதனால இனிமே நீதா பி எ செரியா
அப்பல்லா இருக்க முடியாது உ இதுக்குலா
கா இருக்கணு நீதா பி எ முடிவு பண்ணியாச்சி
முடியாது முடியாது முடியாது முடியாது
முடிவு பண்ணியாச்சு டெய்லி எ கால்ல வந்து உளுகர நீ
வாய்ப்பே கெடையாது நீயே இன்னிக் கால் கால்ல விழுந்தியா ஏ கால்ல விழுந்தியா
விழுந்தோம்லா
நா விட விட மாட்டனே அடி
டெய்லி கால்ல வே வேலைக்கு போனோனே கால போட்டோ எடுத்து அனுப்புவே கால்ல உழுந்து வீடியோ எடுத்து அனுப்பனு எனக்கு
ஆ இன்னிக்கி கார்த்தி போனாலே அந்த மாரியா
ஆமா
அப்டில்லா பண்ண முடியவே முடியாது அது மட்டும் ஞாயாபகோ வச்சுக்கோ கார்த்தி அனுப்புவா அவா ஒரு கொட்டி நா அவலை மார்லா நா பண்ணமாட்ட
அல கோனோ
நீ கால் எடுத்து அனுப்பு நா கத்தி அனுப்பியுடற பதிலுக்கு
கத்தி அனுப்பியுடறயா அத எடுத்து ஊ வாய கிளிச்சிருவ அந்த கத்தி எடுத்து
ஆ கிழிப்ப நீ அனுப்பியூட்டு உ கால அனுப்பியூட்டு நா அதுக்க்கு என்ன பதில் அனுப்பறன்னு மட்டு நீ பாரு கார்த்தி மாரி தொட்டு கும்பர்ற மார்லா அனுப்பம்
அப்பட்லா அப்புன்னா அப்புன்னா அனுப்ப முடியாது நீ தேவயில்லாம எதா அனுப்பிட்ருந்தா அதுக்கு அனுப்பணு கால்ல சொல்லு அனுப்பற
நீ யா நா சொல்ட்டு உன்ட்ட அனுப்புனதான நீ அனுப்பு நா அதுக்கு ரிப்ளை நீ பாத்துப்ப அது போன்ல பாத்துப்ப நீ
உண்மைய சொல்ட்டியா
ஆ அனுப்பாது அப்பவு அ கார்த்திக்கு அனுப்பு அவ அவ கால்ல விழுவா நா லா விள மாட்டே அ வன்ட்டா கெளம்பி எ கால அனுப்பிவுடுவான்னா நா கால்ல ரொம்ப அவசியோ அ எஸ்தருகாண்டி போன கட் பண்ணீட்டு வாய் மயிறு பேசுறா சாரி எச்சருக்கண்டி எச்சரு எச் சாரு எஸ்தர் எனக்கு கொஞ்சோ இதாயிடுச்சி நிறுத்து வாய ஒடச்சிருவ எச் ஆர் எச் ஆர் எச் ஆர் எச் ஆர் எச் ஆர்
சரி இல்லையே
நீ உன் கூட பேசி பேசி எனக்கு எஸ்தர்னுனே வரு சி அப்டி இல்ல வாயில வருது அந் நேமுன்னு சொல்ல வந்தே
எயா கூட பேசி பேசி எஸ்தர் உனக்கு லவ் வந்துட்டு போல ம் ம்
ம் இது வர்ல நா என்ன சொல்லிட்டு இருந்தே ஆ அவரு கான்டி என் ஃபோனை கட் பண்ணல வந்து டா கெளம்பி நா ஏ உ கால்ல விழனு நீதா எயா கால்ல விழனு லேடிஸ்க்கு வேண்டியா எல்லாரு பேக்ல இருந்துச்சி ஃபோனு சேரி இன்னைக்கி நீ ரெண்டாது டைம் ஃபோன கட் பண்ணடல்ல போ நீ இதோட நேத் நேத்திக்கி இப்டிதா கட் பண்ண இன்னிக்கோ அப்டிதா கட் பண்ண நீயு சும்மா சொல்லுவ இவளுக்கு வேற வேல இல்ல இவே வேற நமக் ஃபோன் பண்ணிட்டு இருக்கா அப்டின் ஃபோன கட் பண்ணி உட்டுருப்ப எனக்கு தெரியதா அப்டின்னு நானு தானே அந்த கீறுக்கிட்ட நடிச்சேனே நீ பண்ணு போது ஏ ஃபோன கட் பண்ண நீ ஜி பே கட் பண்றதா இருந்தா நீ ஃபோன ஃபர்ஸ்ட் அட்டனே பண்ணிருக்க கூடாது
நா ஃபோன் அட்டன் பண்ணா கூடதா அபிஷேக் எனக்கு நுர் ரூபா அனுப்பி உடு அப்டின்னா
அதெல்லா இந்த மாரி ரீசன்ஸ் எல்லா நீ வந்து எல்லா
அதெல்லா இல்ல நீ பாப்போ அபிஷேக் கிட்ட கேட்பா அபிஷேக்கு மதனு அபிஷேக் மதனு ரெண்டு பேரையு கூப்புடுவோ கூப்புட்டு கேப்போ நீ ஃபோன் அடிக்க மச்சல நீ ஃபோன் அடிக்க மச்சல ஃபோன் அடிக்கு மச்சல எவனு காசு கேக்கல ஃபோன் அடி அடிக்க போது துதா அபிஷேக் கேட்டா நூறு ரூபா இருந்தா அனுப்பி உடுல ஜி பே பண்ணனும்னா அதா நீ அப்ப கரெக்டா ஃபோன் அடிச்ச அபிஷேக் நானு பாத்தனாலதா நூறு ரூபா அனுப்பி உடுன்னா சேரி நா கட் பண்ணிட்டு நூறு ரூபா அனுப்பிவுட்ட
சேர் சேரி சேரி
நம்பிக்கையா ஏதா சொல்ல வேண்டியதானே ஆ ஊன்னு சொல்ல வேண்டிய தானே என்ன புருஷன் கிட்ட கடலபோட போய்டியா
சொல்லு தானே செஞ்சே சேரி சேரி இன்னல்லா
உ ஒன்னுமே சொல்லாம இருந்துட்டு அடுத்தால அறமணி நேரோ கழிச்சி ஆ இப்ப பேசு அப்டின்ன
இல்லியே நா பேசிட்டு தா இருக்க உனக்கு தா கேக்கல நெனைக்கிறே
வாய ஒடச்சிருவே நா பேசிட்டிருக்க பேசி முடிச்சிது அமைதியா ஆயிட்டா
நீ பேசுறத கேட்டுட்டு இருந்தே நீ பேசி முடிச்ச ஒன்னே சேரி சேரி சேரி சேரி சொன்னே
ஓ புருசன்ட கடலபோட்னோனா தனியாபோய் கடல போட வேண்டிய தானே
புருச இருந்தா நா கடல போடலா புருச இல்லையே காஃபி குடிச்சியா வாய ஒடச்சிருவே இதெல்லா கரெக்டா நடந்துரு என்ன
ஆமா
சேர் சேர் சேர் சேரி நா உன்ன ஹெர்ட் பண்ணதுக்கு சாரி செரியா
எப்போ பண்ண
எப்ப பண்ணுன சாரிலே செரியா நா உன்ன இருட்டேட் பண் பிரனோவ் பண்ணனு அப்டிங்கற ஒரு பேர்ல உன்னைய ஹார்ட் பண்ட்டே இருக்கே அப்டிதானே
எப்போ
ஆ என்னது
எப்போ எப்போ
இன்னைக்கி
இன்னைக்கு எப்போ
செரிங்க நிக்குமா காத்தடிக்கலாமா இன்னைக்கு போனு பாக்கலல்ல அதுக்கு சாரி
ஃபோணு பாக்க நீங்க அந்த சீப்பான ஃபோனை பாக்க மாட்டீங்க நீங்க
எம்மா நெனைச்சேன் நீ இப்டி கண்டிப்பா ஒரு வார்த்தை சொல்லுவென்னு எனக்கு தெரியும் ஆ இவன் ஆள் இவ ஃபோணலா நான் பாக்கணுமா அப்டின்னு ஏதோ டைலாக் வெச்சிருப்பானனு அது வேற நான் கேட்கணமே அப்டின்னு நான் நெனைச்சேன் அதே மாதரி சொல்றே அப்டிலாம் கிடையாது அ ஏ நெனக்கே கடயாது நான் நெனச்சதே கடையாது
சீ இவன் போன்லாம் தொட்டு பா்க்கணுமானு நெனச்சிருப்பீங்க
ஃபர்ஸ்ட் நீ போன எடுத்தோடனே அத பாத்ததே நான் தான் தெருமா வெளிய எடுத்தோடனே நீ இப்ப வந்தோனே ஃபோனை வெளியே எடுத்தியா
ஆ
அப்ப நான் தான் பாற்ற புதுஃபோன்னு அப்டினு சொல்லிட்டு நா உனை கலாயக்க வந்தேன்னா நா ஃபர்ஸ்ட் பேச செஞ்சேன் நானே எப்டி அப்டி சொல்லுவேன்
நீ சொல்லு சும்மா சொன்ன ஃபோன் நல்லா இருக்க நெறைய இருக்கு சொன்னன் அடுத்தாச்சு இவன் ஃபோனா அப்டின்னு